ஹலோ
ஆஹம் ஆஹ கேக்குதுங்களா தோழி நா
ஆஹ கேக்குது கேக்குது
அப்போ இன்னைக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி பேசலாங்களா
ஆஹ கண்டிப்பா பேசலாம்
ஆன்லைன் ஷாப்பிங்கில இருக்கிற வசதிகள் அப்புறமேட்டு வந்து அத இருக்கிற சிரமங்கள் பத்தியெலாம் பேசலாம் உம் அந்த வரது வந்ததுனால வந்து என்ன பொருளாதாரம் எப்படிலாம் வந்து ம மற்றவளை எப்படி பாதிச்சது அப்டினு சொல்ற மாதிரி லைட்டா கவர் பண்ணிக்கலாம்
ஓகே ஓகே ஓக்
நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்டின்னா எனக்கு வந்து இனிஷியல் வந்துட்டு அது ஒரு நான் இது எப்படி ஆரம்பிச்சேன் அப்டின்னா ஒரு கியூராசிட்டியில உள்ள போனேன் அதாவது என்னடா இது அப்டின்ற மாதிரி என்ன போடுறாங்களாமே ஆர்டர் பண்ணாங்க வர வருதாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரிம்மர் ஆர்டர் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு இதுல ஆர்டர் பண்ணே ரேட்டிங் ஷாப்பிங்ல ஆர்டர் பண்ணே அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந் தது எனக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க பிளிப்கார்ட் அமேசான் அப்படி மீஷோன்னு சோ நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ பார்த்தா பயங்கர ஹைலி காம்பட்டிட்டிவ் மார்க்கெட்டா போயிடுச்சு அவுங்க வந்தது இல்லாமே வந்து மத் வ ீ லோாப் அவ எல்லாருமே வந்து போட்டு்சட்டாங்க அப்ப மாதிரி இருக்கு இப்ப அவங்கள அடுத்த டைமன்ஷன் போயட்டு இருக்காங்க எப்படன முதலை ஷாங் ஓவு சீப்பா காேிவ் இரு எண்ண மாறி போய அவுங்களும் வந்து கா ஹைலி பிரைஸஸ் அது பிரைஸ் எல்லாம் வந்து அதிகமா தான் இருக்குது அப்டின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இப்ப எனக்கு அப்படி தோணுது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே தான் என்னோட ஒரு அஹ ஒரு எய்த் ஸ்டாண்டடா என்னமோ படிக்கும் போது இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ன்றது ஒண்ணு வந்துச்சு நான் என் சித்தப்பாகிட்ட போயிட் டு சொன்னேன் ஆர்டர் பண்ணால என்ன ஏதுனே தெரியாது அது படிச்சால நான் இ இப்ப யோசிக்கிறேன் அன்னைக்கு அது ஜஸ்ட் ரீட் பண்ணிப்பாத்தா நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் ஆனா சித்தப்பாகிட்டப் போயிட்டு சொன்னேன் இது உடனே இந்த வாட்ச் ஒன்னு ஒண்ணு ஆர்டர் பண்ணிதாங்க அப்படியே அவரோட கையை கால ஒரு நாலு நாள் புடிச்சிருப்பேன் நானு ஓ கொஞ்சம் ஆர்டர் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க அப்ப அப்டின்னு சொல்லி ஏன்னா அவருக்குதா எல்லாமே தெரியுமுன்ற மாதிரி அவரு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நானு அப்ப நான எப்டி யோசிச் இப்ப ஒரு வாட்ஜ்ங்காக நான் இப்ப கூட நான் அவருர்கிட்ட சொல்லுவேன் து அந்த ஒருவ ச்சகக்காக நான் வந்து உங்க கிட்டல்ல எப்படி கெஞ்சிருக்கேன் இன்னைக்கு பா இன்னைக்கு இங்க வந்து அவரு என்கிட்ட ஏதாச்சும் சொல்லுவாரு அ அந்த மாதிரி ஆஹ் அந்த மாதிரி நான் யோசித்து இப்ப நீ என்னன்னா பண்ணீங்க அப்படின்னு அப்பரமா நான் யோசிப்பேன் ஏன்னா நிறைய நிறைய யைன்னா கொஞ்சல்ல பர்ச்சேஸ் பண்ணி நம் டிஸ்கவுண்ட் அந்த மாரி அந்த கோடெல்லாம் தருவங்க பாத்திருக்கீங்களா இந்த கோட யூஸ் பண்ண டுவெண்டிபஸ் டுவெண்டி பர்சன்ஜ் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்பா எல்லாம் இ எ இது பண்ணுவாங்க அப்பனா யோசிச்சேன் நால்நாள் நாலு நாள் கெஞ்சி விட்டுட்டு அஞ்சாவது நாள் பன்னலாம் அப்படின்னுலெல்லாம் யோசிப்பேன் அப்படிதான் எனக்கு தெரிய வந்துச்சு ஒரே ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணிருந்தேன் அது வந்துச்சு அது கையில அவர் கையில கடைச்சு ஒரு நாலு நாள் அத கேட்டு அதுக்கு ஒரு நாலு நாளு அழைய விட்டாரு எக்ஸாம் முடிட்டு விட்டு தரேன் எக்ஸாம் உடதுக்கு அப்புறம் லீவ் விட்டு தரேன் ஒரு வா ச்சு என்னமோ மொபைல் ஆடர் பண்ணி மொபைல விளையாடுறமாதிரி பண்ணாங்க ஒரு வாட்சுக்கு அதுக்கப்புறம் கையில கட அப்பையும் நான் சொன்னேன் ஏய் எனக்கு இதன் புடிக்கவேஇல்லானு இது ஏன் இப்டி வந்திருக்கேன்னா அதுல பார்த்த ஒவ்வொன்னும் ஒரு மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு வந்தது வேற ஒரு மாதிரி இருச்சு ஏன் எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கொன்னும் வேண்ட அப்போ அப்பின்னு போயிட்டு இருந்தாரு அப்புறம் அப்புறம் இப்ப யோசிச்சா பாத்தீங்கன்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அஹ் நல்லதுன்னு யோ தோணுது ஆனா ஒரு விஷயம் பத்தி பத்தீங்கன்னா எனக்கு வந்து இப் இப்போ என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அண் ஃபுல் ஆன்லைன் தான் அவங்க ட்ரெஸ் ஸ்லிப்பர் வாட்ச அவங்க வந்துட்டு த்து ஷாப்பிஙன்னு போகவே மாட்டாங்க ஆனா இப்ப நேத்து கூட அவ சொன்னா எனக்கு வந்துட்டு கடில போய் ஆ அந்து இப்படியே பார்த்து ஒவ்வொன்ன போட்டு பாத்து இந்த மாதரி வாங்கணும்னு எனக்கு க்கு தோண ஆரம்பிச்சிருச் சு ஏன்னா அவங்க அவங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு த்ரீ ஆச்சு வரும் ஆர்டர்ட் ஒரு மூணு ஆர்டர் ஆச் சு வரும் அ மறுவங்க நம்ம வீட்டுல இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படி கேடப்பாங்க அந்த இந்த வீடு தான் அப்டினு சொல்லிட்டு ந சொல்லுவேன் அப்டி ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ ஆர்டர் ஆச்சும் வந்துரும் கண்டிப்பா அவங்க வந்துட்டு இங்க இல்லாம போச்சுன்னா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபை் ஆர்டர்ஸ் பைவ் பொருள் எல்லாம் இருக்கும் அப்டியே அடுக்கி வச்சிருப்பேன்நானு எல்லாமே எல்லாமே அவங்க ஒரு பைசைக்கிள் வரைக்கும் ஒரு பிப்டன் இயர்ஸ் ஆன பயனுக்கு சைக்கிள வரைக்குமே அவங்க சொ அந்த அந்த மாரி பிளாட்பார்ம்ல தான் வாங்கினாங்க நான் அப்போ யோசிச்சேன் என்ன இதுல கிடைக்க போகுது அ நம்போ இப்போ இப்போ பையனே இருக்கான் ஒரு பைவ் இயர் அவனுக்கு போய் சைக்கிள் வாங்க போனா நா போனே கடைக்கிப் போய் அவனையு கூட்டிட்டு போய் உனக்கு எது பிடிச்சிருக்கு பாரு ட்ரயல் பாத்த அந்த மாரில்லா வாங்கிட்டு வரும் போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகு வெளிய போறோ ஐயோ இப்ப நம்மளே சின்ன வயசுல பாத்துப்போ ஒரு டிரெஸ் எடுக்க போனா அவ்ளோ இதா போவு ட்ரெஸ் எடுக்க போறோ அப்டின்னு சொல்லி அப்ப அந்த எக்ஸ் பீரியன்ஸ் அவன்க அவங்கள் கெடைக்காம ஆகுது இதுனாலேயே வந்துட்டு ந ண் நெறைய நீங்க சொன்ன மாரி கரெக்ட் தா நெறைய பேர் வந்துட்டு பாதிச்சிருக்காங்க ஆ ஸ்டு ஆன்லைன் இல்லாம நா நெறைய பேரு கடைங்க பாதி ச்சிருக்குது எல்லாமே இல்ல ஆ பட் இருந்தாலு எனக்கு தெரிஞ்சி இந்த ட்ரெஸ்ஸுக் அ ட்ரெஸ்ஸுங்க வந்துட்டு பாதிச்சிருக்கு நல்லா அது பாத்தீங்கன்னா ஆஹ் ஏ மா த்தெல்லா கூட ஓகே எனக்கு இந்த க்கிராசரி கூட சிட்டியில தா வந்துட்டு அதெல்லா ஆன்லைன்ல போட்றாங்க பட் ஆனா வில்லேஜ் சின்ன-சின்ன ஏரியா கொஞ்ச யோசிக்கிறவங்க வந்து அதெல்லா போயிட்டு கரெக்டா நேரடியே தா ஷாப்பிங் பண்றாங்க பட் இருந்தாலு மே எனக் கேட்டா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்துட்டு அவ்ளோ தேவனா செரி எப்பவாச் ஒன்னு பா த்தேமா புடிச்சிச்சா இது வந்து என்னா நா எப்டி வாங்குவன்னா கடைங்கல்ல போனா இது கடை க்கிறது இல்ல அப்டின்னா மட்டு தா நா ஆன்லைன்ல பாப்பே
கண்டிப்பா
எல்லா பொருளுமே வந்துட்டு நம்ம க்கெல்லா கடையிலு கிடைக்கு இல்ல இப்ப வந்து சின்ன-சின்ன விஷய பாத்தீங்கன்னா இந்த சிங்க்ல அந்த ஒரு ஃபில்டர் மாரி வரு நம்ம சிங்க்குக்குள்ள அது வந்துட்டு ஆஹ் அது வந்துட்டு கடையில கெடைக்காது அப்ப அந்த மாரி விஷயல்லா நா சர்ச் பண்ணி வாங்குவே அதே மாதிரி ஆப்புக்கு வந்துட்டு பிட் பண்ற அந்த எக்ஸ்டரா பிட்டிங் மாரி வரும் அது அதுமே வந்துட்டு இந்த மாரி சின்ன சின்ன விஷயம் வந்துட்டு கெடைக்கானதுக்குத ஆன்லைன் வந்துட்டு சர்ச் பன்னுவேன் போட்ட போது பண்ணி அந்த மாதிரி வாங்குவம் ஆனா இந்த கிடைக்கிற விஷயத்துக்கு வந்துட்டு என்னோட இரு இது கட வக்கிறதுன்னா நேர்ல போய் வாங்கிடலாம் அந்த மாரிதான் நா யோசி என எப்வுமே ஏன்னா எப்வுமே நான வந்துட்டு பாத்த ஒரு விஷயம் வேறு ஆனால் என் கையில் கிடச்சது எல்லாமே வேறயாதுதான் கிடச்சிருக்கு அ அதனால எனக்கு புடிக்காதே இது வேற தானே வரும் எதுக்கு அப்டின்ற மாரி
இத எப்டி பண்ணுவன் அப்டின்னா வந்து ஆக்சுவலாக ரெண்டு விதமாக பர் நான் லோக்கலும் பர்ச்சேஸ் பண்ணுவன் லோக்கல் மார்க்கெட்லேயயும் வாங்குவேன் அப்பறமேட்டும் வந்து ஆன்லைன்லேயும் வாங்குவேன் இததுனா ரொம்ப செலக்டிவாக இருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வாங்குறேன் அப்டின்னா எங்கே இந்த ஆன்லைனில் வாங்கறேன் அப்டின்னா ரொம்பவும் ஒரு பிராண்டடான ஒரு ஷாப்பிங் தான் போய் வாங்குவேன் செகண்ட் திங் வந்து அந்த ப்ராடக்ட்டும் பிராண்டடாக இருக்கணனு பாபேன் நான் ரிவிவுஸ் பாப்பேன் ப்ளஸ் வந்துட்டு ஒரு பொருள் வாங்கினா நான் ரொம்ப டைம் எடுத்துக்குவேன் எப்டி நம்ம கடயில் போய் ஒரு டைம் எடுத்துக்கிறோமோ அதே அளவு இந்த இதுலயும் நான் எடுத்துக்குவேன் இதா பாத்தீங்கப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐடம்லா வந்து நம்ம லோக்கல் கடைம் போய் வாங்க முடியரதுதில்லா அதாவது நீங்க சொன்ன மாதரி சின்ன சின்ன ஐட்டங்களும் அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ஐட்டமும் அதுஅப்டிதா அது ஃபேக்டரிலிருந்தே சேல்ஸ் டைரக்ட் கிட்ட வரும் ஒரு சில வந்துஅது வந்து ரீடைல் கிடைக்காது சில டிவிங்கலெல்லாம் இதெல்லாம் எம் ஐ டிவி இந்த இன்பனிக்ஸ் டிவி கேடைக்காது ஸ்மார்ட் டிவிங்க அப்பனாெல்லாம் வ ப்க் எதுக்குமே ஒ்த் ஆகா எதுவும் யூஸ் ஆகாது சைனா ப்ராடக் அாங்க ஆ மட்டன் தட்டி தான் பேசுவாங்க பட் ஆ நமக்கு வந்து வெரைட்டிஸ் நெறைய இரு ஆஸ் நைய இரு நன பண்ண இ ந நம்ப முடியாது அ ஆன்லைன் ஸ்டோர்ஸ நம்ம நம்புற மாதிரி இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஃபேன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்க நான எப்டி பா்க்கறன்னா அப்டினா வந்து பொருளாதார சுதந்திரனுவாப்பாங்க ஷாக்காக ஹாபியாக பாங்க வாங்கி அது என்னன்னு பாத்துட்டு எந்த அளவுக்கு பயன்படுத்தியது எந்தளவுக்கு பயன்படுத்த விக்கராங்கலேன்னா அவங்கக்கே தெரியாது இது ஒருஅ பிச்சல்லாம் வச்சிருக்க ப்ப வாங்கி வாங்கி போட்டு வாங்க பாத்த ரெண்டு மூணு தூக்கி போட்டு இத அவங்களுக்கு வந்து நம்ம சிக்கனங்கிறது அவங்களுக்கு தெரியாது கடசில பாத்திங்கனா ஒரு டேஜுல பார்த்தா வீடு புல்லா ஒரு குப்பையா நிறை்சிருக்கும் அதை பயன்படுத்தாமே தூக்கி எறிகிற ஆள்லாம் இருக்குது பட் அந்த கேட்டகிரில் வந்து பெரும்பாலும் நம்ம விழமாட்டோம் நா வநது நாங்க மிடில் கிளாஸ் அப்டின்ற மாரி போயிடுவோம் லோக்கல்லயே பர்சேஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் டீத்தூள் காபித்தூள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரீடைல்ல பர்சேஸ் பண்ணுவோம் சிட்டில இருக்கவங்க தான் இது கெடைக்கா நீங்க சொன்ன மாரி பாத்தீங்கன்னா கிராமத்துலலெல்லா அந்த ரிட்டான் ஸ்டா கெடைக்கும் யப்பரு யப்பு வகைரே இது யெல்லாம் கெடைாது அவங்க அதெல்லாம் பர்ஸ்செஸ் பண்ணிக்குவாங்க சிறு சிறு வியாபாரிகள் இந்த பெட்டி கடங்கயெல்லாம் வந்து நலிஞ்ஷாங்க ஒரு ஸ்டேஜுல இப்பே அவங்கலும் சுதாரிச்சுகிட்டாங்க என்ன கேட்டாக இப்ப அதிகமாயிட்டாங்க அ அ மார்க் படிக்கிறதுக்க ரும் ப கொண்டு கம்யான ரேந்த கெடையாது கைடி அதோன்ங்க மார்க்க்கல் மார தெ பாரன அதோன ஃபிலிப்கார்ட்ல பாருங்களே ஒரு செப்பல் வாங்க போன நீ வேனா ஃபிலிப்கார்ட்ல பாருங்கள அந்த ரேட்டு தான் நாங்களும்கெடுக்குறோம் அப்டிங்கிறங்க ஒருக்குர் செருப்புடுத்தீங்க அப்பின்னா செப்கார் பனீங்கன்னா நீங்கன்ன பிப்கார்ட் ஆர்டர் பண்ணி பாருங்கள உளுக்கு தெரிய இந்த ரே அப்பாங்க இவரோட கமிஷனே எப்டி பிக்ஸ் பண்றருன்னா ஆன்லைன் ஸாப் வச்சு பிக்ஸ் பண்றாறு அந்த மாி இப்போ சி அப்பப்ப ந ஆமா ஆமாங்க
ஏன்னா யாருமே வந்து போய் வாங்கறது இல்ல அவங்களுக்கு இல இங்க இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னாலும் இப்ப வந்துட்டு ஒரு த்ரீ பிப்டி பாத்துருப்பாங்க பிளிப்கார்ட்ல
ம் ம்
போயிட்டு இங்க வந்து ஷாப்பில ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபிஸ் சொல்லிட்டாங்கன்னா இருக்கற த்ரீ ஃபிப் போயிர்மே அப்டின்ற மாரி யோசிக்க ஆரம்பிச்சறாங்க இதுல ஒரு ஒன் பிப்டி தான் நஷ் ட்டோ வாதிக்கு த்ரீ அ த்ரீ அப்பே சொல்லிர்லாமே அதுக்கு அதுனா பத்தி த்ரீ த்ரீ பிப்டி ந அது நம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு சார்ஜ் சிஸ்டி ரூபிஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஆ அப்போ ஒகே அதுல பாத்தா இப்ப வாங்கறவங்களும் சிக்ஸ்டி ருபீஸாச்சும் வந்ததுக்கு லாபம் பண்ணிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க அது எல்லாமே ஒவ்ருசேக்கு தான் இப்போ இன்னைக்கி ஆ கண்டிப் ப்பா ஏன்னா எதுலதான் இல்ல அவங்கப் ப்ராபிட் இது பண்றதுல
மேடம் ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் பண்ண கால் தப்பு பண்ண வோண்டாம்ன்னு நினைக்கிறேன் டைம் ஆயிடுச்சு சரிங்களா அடுத்த கால் மீட் பண்ணலா
ஓகே